ஹலோ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க?
நல்லா
ஓகே ஓகே சாப்டீங்ளா?
சாப்டாச்சு நீங்க சாப்டாச்சா?
ஆ சாப்டாச்சு சாப்டாச்சி ம்‌ ம் ம்
அதா நேத்து பேசும்போது பே சிட்டே இந்தோல்ல இந்த இந்த பேரழிவுல்லா வர்றது அதல்லா பத்தி பேசிட்டே இருந்தோல்ல இப்போ அதல்லா வந்து நம்ம டைம் அப்டின்தான சொல்லனு என்னா எ ஒரு டூர் போறவுங்க வருஷத்துல எப்ப வேணா போயிருக்லா எத்தனயோ வருஷ இருந்துர்க்கு எப்ப வேணா அவுங்க போயிர்க்லா அவங்க அந்த சுனாமீனு வந்த டைம்ல அவுங்க ஏ அங்க போணு
ம் ம் அதா அதா அதா
ஒரு ஆயிரம் அம் நறைய பேர் எறந்தாங்க அதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் பேராது வெளியூர்லந்து டூருக்குன்னு போனவங்கலா தான இருப்பாங்க நா சொல்றது கம் மியா இருக்கு அதிகமா கூட இரு அவுங்க ஏ அன்னக்கி போனு ஏ எத்தனயோ பேரு நாள் போயிட்டு கால்ல கெளம்பி வீட்டுக் போயிருப்பாங்க ஜஸ்டு மிஸ்ஸா தப்பிச்சுருப்பாங்க ஏ அ அடுத்த நாள் வரதுக்கே பேர் பிளான் பண்ணிருப்பாங்க அவுங்களுக்கு ஒரு ரொம்ப பயங்கரமான விஷயமா இருந்துருக்கு நியூஸ் பாக்கும்போ து ஆனா அந்த டைம்ல மாட்னவுங்கனா கொஞ்ச பேர்தானெ அவுங்களோட நேரந்தான சொல்ல முடி என்ன
ம் ம் ஆமா உண்மதா உண்மதா அ வந் து எப்டி சொல்றது அ இன்னொன்னு அது அப்டி ஒன்னு இருக்கு இன்னொன்னு அந்த அ ஒவ்வொரு எடத்துல பத்தி ஒன்னுல்ல வேளாங்கண்ணி பத்தி ஒ இது சொல்றாங்க தகவல் சொல்றாங்க எப்டின்னா அந்த கோவில் ல வந்து எப்டின்னா இருந்தவுங்க எப்டின்னா அந்த சுனாமி வரும்போது ரெண்டாயிர த்தி அஞ்சுல பாத்தின சுனாமி வந்தப்ப அந்த கோவில்ல இருந்தவுங்க மட்டு தப்ச்ட்டாங்க மத்தபடி அந்த சுனாமி வந்து கோயில தாக்கல அப்டின் சொல்றாங்க அது உண்மையா இல்ல பொய்யான் தெர் நறய படத்தில் கூட நீங்க பாத் திருப்பீங்க தசாவதாரம்னு ஒரு படம் வந்துருக்கு அதுல கூட பாத்துருப்பீங்க சோ அது வந்து உண்மையா என்னமொன் தெரியில பட் ஆனா இன்னமு சொல்றாங்க அத வந்து கதையா சொல்றாங்க அத கேக்கும் போது நல்லாருக்கு எனா அவ்ளோ பெரிய அல வந்து அந்த கோவில மட் டு எதுவும் பண்ணல அந்தக் கோயில்லருக்கவுங்க மட்டு எல்லா தப்ச்சுட்டாங்க அந்த கோயிலுக்குலா தண்ணியே வர் ல அந்த கோயிலோட சக்தியா இல்ல என்ன உ இதுன் தெரில ஆனா இப்பவ்மே பாத்தனா தனியா அந்த வேளாங்கண்ணி போயிட்டீங்னா அந்த அலை வந்து அவ்ள பெருசு வராத அலையே வராது சொல்ல போன சின்னதா வரு அவ்ளதா அவ்ளோ பெரிய கடல்ருக்கு ஆனா அலையே வராது ரொம்ப கம்மியா தா வரு அல சோ அதுவு அந்த கோயிலோட மகிமையா இல்ல என்னன் தெர்ல ஆனா அந்த கோயில் இருக்கவுங்க மட்டு தப்பிச்ட்டா அப்டி சொன்னாங்க
அதா அது அப்றொ இன்னொரு எதோ ஒரு மசூதி ஒன்னு சொல்லுவாங்கல்ல ம் இதெல்லா ஆச்சரியமான விஷ்யமா தான இருக் கில்லயா
கண்டிப்பா கண்டிப்பா கேக்கம் போது ரொம்ப எப்டிடா அந்த கோவில் மட்டு அப்டி அப்ப சாமியல்லா இருக்கோ ஒரு வேல எந்த எப்டி அந்த தண்ணி அவ்ளோ பெரிய தண்ணிய நிறுத்த முடியு தடுத்து அப்டிங்கிற ஒரு விசயல்லா கேக்கும் போது ஒரு இதாத பிரம்மி ப்பாதா இருக்கு சொல்ல போனா ரொம்ப ரொம்ப அந்த நம்ப தமிழ்நாடு பொறுத்த வரை க்கு இந்த சுனாமி பாதிப்பு இந்தளவு‌ ரொம்ப கம்மி ஸோ வெளிநா வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள்லதா ரொம்ப பாதிப்பு அதிகொ வெளிநாடுகள்லா பாத்தீங்கனா இப்ப சொன்ன மா நீங்க இப்ப ரொம்ப போயிட்ருக்கு ஒரு ஊர்ல பா த்தின்னா அந்த சுனாமி தாக்கம் இப்ப நிலநடுக்கம் அப்டிங்கிறது வந்துட்ருக்கு வடநாடுகள்லா பாத்தீங்கனா மழை வந்து அதிக பேயு சொல்ல போனா இந்த மழை கால எடுத்துட்டீங்கனா அந்த கடலோரத்துல இருக்க மாவட்டத்துல வடநாடுகள்ல பாத்த ரொம்ப சீற்றொ ரொம்ப அதிகமாருக்
தாங்க முடியா த அழி ரொம் நெறைய பேர் எறந்துர்றாங்க கிட்டத்தட்ட இந்த மழ பேஞ்சு இந்த இதுல அழியிறதெ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு எர்நூறு முன்னூறு பேர் பக்கொ எறக்குறாங்க அப்டிங்கம்மோது எ ப்டி இருக்கு இந்த இது சொல்ல போனா மழ ம் ம்
அதுதா எனக்கு அப்டின்ன
ம் ம் ம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிட்ச்சி
ஆ இப்ப கேக்குதா
ஆ இப்ப கேக்குது
ஆ வந்து இப்ப ரீசண்டா எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு அதுல வந்து அடி ஒன்னுமே இல்ல லைட்டா விழுந்ததுதா அது பாத்தா எனக்கு ரொம்ப பெரிய ப்ரச்சன ஆய்ச்சு ஆனா இதுக்கு முன் னாடி மூட்டு விஷயமா நடந்திருக்கு பெரிய பெரிய நடந்துருக்கு விழுந்திருக்கோ சும் ல நெறைய பேர் பாக்கொல தோல் ரீசன்டா ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் பாத்தீங்களா
ஆமாமாமா
அந்த சம்பந்தமே இல்லாம நம்ம காலேஜ்ல அத்தன வருஷ படிச்சு ஒரு மெடிக்கல் இதுக்கு போறதெல்லா சாதாரண விஷயமா ஆ அத்தன பேரு அவங்க இருந்து அவங்க அவங்க எல்லா எரந்தங்க சமந்தமே இல்லாம ஆனா ஃப்ளைட்ல போனவங்க ஒருத்தர் ஆ சாதாரணமா நடந்து வந்தாரு
ம் ம்
அப்பா அது அதுலே என்ன என் சொல்றதுனே புரியலல
புரியல ஆமா உண்மதா உண்மதா அது எப்டி சொல்றது அத எதிர்பாராத ஒண்ணுதா அது வந்து இப்ப ஒண்ணு இல்ல ஃப்ளைட்டு விபத்துக்கு உள்ளாவது த்து நா ஓகே அது ஃப்ளைடோட ப்ரச்சன அந்த ஹா ஹாஸ்ட்டல் இருக்க ப சங்க என்ன பண்ணாங்க சொல்ல போனா அவங்க பாப்போ எல்லாரு டாக்டர் படிக்கணு அப்டிங்கற ஒரு ஆசயோடு இருந்திருப்பாங்க
கண்டிப்பா படிச்சுட்டு ம் வேற அத நீங்க சொன்னதே வேற எங்கயோ ஒரு ரிஸ்க்கான எடத்து வரீங்க அந்த இடத்துல ஏதோ ஒன்ன நடக்குது அப்டிங்கறது வேற இது வந்து படிக்க போய்ருக்காங்க சாப்டறதுக்கு கேண்டி புள்ளங்க போய் உட்காந்துட்டு இருந்தக்காங்க அங்க ஆக்சிடெட் நடக்குதுன்னா இப்ப என்ன சொல்றது
ம் ம்
அதுல ஹைலைட்டே அந்த ஆள் வந்து ஒருத்தர் மட்டும் எஸ்கேப் ஆகி வந்ததுதா
ஆமா அத எப்டி தொரந்து வெளிய வந்தாரு என ஒண்ணுமே புரில வந்து ஒரு நிறைய சோசியல் மீடியால அவரு தா பாவம் எச்சாருல் அவரு தா இதுக்கு ப்ரச்சனக்கு காரண அப்டின்னுதா சொல்றாங்க ஆனா அது எப்டி அந்த அவர் இந்த சின்ன ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அந்த டோர் தொறந்து அத குதிச்சி வெளிய வர்ணு எப் டி இது முடுஞ்சு சாத்தியொனு ஒன்னுமே புரில எனா டோர் வந்து சீக்கிரொ நடந்து வராரு இன்னுமு இந்த டோர எப் டி ஓப் அந்த டோர் வ அவ்ளோ சீக்கிரொ தண்ணிகுள்ள இக்கமோ ஒபன் பண்ணவே மு டோரா அது எப்டி ஓபன் பண்ணிருப் பாரு எமர்ஜென்சி டோர் கேட்டா எமர்ஜென்சி டோர் ஓபன் பண்ணி வந்த அப்டின் சொன்னாபிடி அவரு சோ அது எப்டி ஆனா பிரசன்ஸ் ஆஃப் ம் அந்த அந்த அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்டுங்கிறது ரொம் ப யோசுச்சிருக்கு பாருங்க எல்லாரு சாக போறோ அப்டிங்கிறத யோசிக்கற டைம்ல நா மட்டு பொழைக்க போறேன் நென்ச்சிட்டு டோர கொள எ ப ஒடச்சு அந்த அண்ண குதுச்சிருக்காரு ஹைட்லந்து குதுச்சிருக்காருன்னா எப்டி அவருக்கு அந்த உயிர் கெட்டி பாருங்க அப்டி உசுரோட மகிம அவருக்குதா தெருஞ்சிருக்கு ம் ம்
அதெல்லா வந்து ரொம்ப
ம் ம் ஆனா இன்னமு அதெல்லா கேட்டென்னா என்னடா எப்பிர்றா இந்த மனுஷ அப்டீன்லா தோணு ஆனா எனக்குமே நம்ப முடில ஃபஸ்ட்டு எப்புர்றா ஃப்ளைட்லந்து குதிக்க முடியு எப்புறா‌ டோர் ஓபன் பண்ண முடியு ஐயோ கீழ விழுந்தா காலு ஒடஞ்சு போயிரும அதா எப்பிர்றா ஓ விழுந்தாரு கேட்டா மண்ணுல விழுந்த அப்டின் சொல்றாரு எனக்கு ஒன்னுமே புரில சேரி ஓகே ஆள் எதோ அவர் லக்கு பை லக்கு அவரு பொழச்சுட்டாரு
அந்த மாரி அதுமே ரீசெண்ட் டேஸ்ல இந்த மாரி டூர் போனதுலலா நெறைய ஆக்ஸிடென்ட் கேசஸ் நறையா பாத்துட்ருப்பாங்க இப்ப ரீசண்டா போவாங் க அந்த மால்ல இடுஞ்சு விழுந்தது ரீசன்ட்டா ஒரு மூணு இன்ஸிடென் ட் கண்டினியுசா நடந்துச்சு ஆ அந் த ஒரு எடத்துல அந்த மாரி போடுவாங்கல்ல ஆ அங்க ஒரு யான வந்து ஃபோட்டோ எடுத்துட்ருந்த ஒரு பர்சன மிதிச்சிருச்சு அதாவ்து ரெண்டு சண்ட போ ட்டு ஒன்னு வந்து மேல விழுந்துட்ச்சு அவ்ளதா அவரு ஃபேம்லில அவ ரு ஒய்ஃப் எறந்துட்டாங்க அப்பா பைய மட்டு இருந்தாங்க அதெல்லா கஷ்டமா இருக்குல்ல அவுங்க டூர்காக பொயிருக்காங்க ய யானெல்லா குளிக்கிற ஒரு எடொ ஆறு மார்ரு ப்போய் அங்கே போய் போ ஃபோட்டோ எடுத்துகட்டு இருந்தாங்களாமா
ம் ம்
சம்பந்தமே இல்லாம பக்கத்துல இருந்த ரெண்டு யானை சண்டை போட்டுக்கிட்டு வந்து ஒரு யானை இவங்க மேல விழுந்துருச்சு
அதாதாதா பொத்தா பாருங்க எப்டி மனுஷனோட வாழ்வு எப்டின்னு பாருங்களே
நனைக்கும் போது என்ன நனைக்கிறது தெரியல சொல்லுவாங்கஎல முன்னாடியில பழைய ஜென்மம்
வைய்ஸ் கேன்சல் இதா அய்டுச்சு ம் கருவய்ஸ் போயிடுச்சு
ஏதோ ஒரு விஷய இருக் இல்ல நடக்கணுனு இருக்குது த ம் அப்டின் தோணு அதுக்கப்றம் இது அதுக்கு முன்னாடிதா அந்த நீங்க பாத்திருப்பீங்க அ ஒரு இதுல போட்டிங் போன இதுல வந்து போட் கவுந்து
ம் அதாதாதா வந்துட்டாங்க அதா அது எப்டி சொல்ற தது இந்த விபத்து இந்த இயற்கை பேரழிவு இந்த இதெல்லா பாத்தீங்கன்னா
அதுல வந்து எங்கா எங்க ஏரியா அதுல இருந்து பக்கத்து ஏரியால ஒரு ஃபேம்லி அவங்க வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஹஸ்பெண்ட் தங்க செட்டில் ஆய்ட்டாறு அதாது ஒரு சின்ன ஏஜ் தா முப்பத்தஞ் தஅந்த மாரிதா இருக்கு அவங்க வந்து அ ந ஒய்ஃப்பு கொழந்த மூணு பேரும் அங்க செட்டில் ஆகிட்டாங்க அ சைடு அவங்க அங்க போயிருக்காங்க இங்கருந்து அதுக்கு முந்துன நாள் தா வந்து ரெண்டு நாள் முன்னாடிதா இங்கருந்து அவங்க ஃபேம்லில மூணு பேரு
ம்
போய்ருக்காங்கக அங்க போயி அவங்க வீட்ல ஸ்டே பண்ணிட்டு அவங்க எல்லாரு சேர்ந்துட்டுர் போய்ருக்காங்க ஆக்சிடென்ட் ஆய்டுச்சு வந்துட்டாங்க எதுக்கு எதுக்கு இங்கந்து போனாங்க
அதானே பாருங்க அது எப் ப்டியெ போகுது அப்டின்றதுனால சாவுங்கறது கணிக்க முடியாதும்பாங்க எப்டி வேணா வரலா அப்டிங்கறாங்க அதுதானே ம் ஒண்ணு இல்ல இப்ப ருட் அத ரோட்டல நடந் வந்து போறாரு ஒருத்தரு எங்கேயோ போற வண்டி வந்து அதாது சர்வீஸ் ரோட்ல ப்ளாட்ஃபார்ம்ல நடந்து போறாரு ஆப்போசிட்ல போறாரு அவுரு இவர் வந்து இந்த பக்க பொராரா இவர் ஆப்போசிட்ல போற வண்டி இந்தாண்ட பூந்து ஆ மெயின் ரோட்ல பூந்து சர்வீஸ் ரோட ஒடச்சி அவுரு கா பிளாட்ஃபார்ம் மேல ஏறி அவர கொல்லுதுன்னா எப் எப்டி பாருங்க ஒரு உசுரு எப்டி போகனுனு இருக்கு பாருங்க சம்மந்தமே எங்கேயோ போற வண்டி இவரு எதிர் திசையில போற அது எதிர் திசையில போது ஆப்போசிட் டைரக்சன்ல போற வண்டி ஆ பிரே டயரு ஆ டயர் வெடிச் சி இந்தாண்ட ரோட்ல ஏறி அதுவு பாருங்க அந்த ரோட்ல எந்த ஒரு வண்டியுமே வரல சர்வீஸ் ரோட்ல எந்த வண்டியுமே வரல ரெண்டு ரோடு கிராஸ் பண்ணி சர்வீஸ் ரோடு அந்த பேரிகேட ஒடைச்சி அவுரு மேல போய் அடிக்குதுன்னா அப்ப எப்டி எப்டி பாருங்களே
ம்
அவுங் ஆ ஏன்னா எ எ அ எப்டி வேணா போயிருக்கலா அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆவுங்கறது எப்டி வேண்ணா ஆயி ருக்கலா ஏன்னா ஆப்போசிட்ல வர வண்டி வந்து அதுல போய் கு த்திருக்கலா சர்வீஸ் ரோட்ல எதோ ஒரு வண்டில போய் அடிச்சிருக்கலா
இல்ல அவராது பாத்து முன்னாடியே ஒரு ரெண்டு செகண்ட் முன்னாடி பாத்திருந்தா நவுந்திருக்கலா
ம் ம் அதுதா ஆமா ஆமா அது வந்து அவுரு மேல வ ர மாரியே தெர்ல அது எப்டியோ அது நேரா போய் வளைஞ்சு அவுரு மேல வந்து விழுகுது அது எப்டி இதாச்சு என்னால பாத்துட்டு நம்பவே முடியல சேரிடா நம்ம நடந்து போனா கூட இந்த ஊர்ல சேஃப்டி கெடையாது போலயே அப்டிங்க ற மாரிதா இருக்கு சொல்லப்போனா இப்ப இருக்குற காலகட்டத்துல வண்டில போனாதா நம்மளுக்கு ஆபத் து அப்டினா நடந்து போனாலுமே ஆபத்து அப்டிங்கறதுதா தெரியுது மெயின் ரோட்ல போம்போது ரொம்ப ரொம்ப பாத்து போணு மெயின் ரோட்லயே போக்கூடாதுன்னு சொல்ற நால்லா நெனச்சன்னா எதா ஊருக்குள்ள எதுனா ஷார்ட்கட் இருந்தா அதுக்குள்ள பூந்து போயிக்கணு இனிமேல் மெயின்
ஆ அதா அதுதா
இந்த மாரிதா ஆயிட்ச்சு இப்ப இருக்க காலகட்டத்துல அதுக்கு மெயின் காரணோ நம்ப ரோடு கூட சொல்லலா சேரி நம்ம தொடர்ந்து பேசுவோ ஓகேங்களா ஓகே ஓகே ந் நன்றி நன்றி